ஹலோ
வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் தோழி நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே குழந்தைகள் எல்லாரு கணவரு எல்லாரு நலமா
எல்லாரு நல்லா இருக்காங்க
என்ன சாப்பாடு என்ன பண்ணிவச்சிருக்கீங்க
சாப்பாடு இன்னைக்கி அஹ் வாழைப்பூ இருக்குல அத போட்டு ஒரு பருப்பு கொழம்பு மாரி செஞ்சு வெச்சிருக்கோ அத நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி செஞ்சு பாத்து
ஆமா எங்க வீட்லயுமே என்ன அதிசியம் போ எங்க வீட்டுல எல்லா அதிக வாழைப்பூ பொரியலாதா வெக்கி
உம் வாழைப்பூ வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது ஆனா அதிக அந்த சின்ன புள்ளைங்க மட்டும் சாப்பிட மாட்டறாங்க அது
ஹம்ம் அது போ கீரையோட சேத்து தேங்கா போட்டு சேத்து குடுத்தீங்கா சாப்பட்டு இல்ல வடை அது மாரி கூட செஞ்சு குடுக்கலா
ஆஹ் நம்ம பெரியவங்க சாப்பிடுறதுக்கு வந்து கூட்டு பொரியல் இது மாதிரி செஞ்சு குடுத்தா சாப்பிட்டுருவாங்க நீங்க சொல்ற மாரி அஹ் துவரம் பருப்பு இல்லைன்னா கள்ளப்பருப்பு கூட வடை மாரி செஞ்சு குடுத்தோம்னா சின்ன புள்ளைங்களுக்கு அது தெரியாது
உம் ஆமா ஆமா இப்ப உங்க குழந்தைகள் எல்லா என்ன வகுப்பு படி டிக்கிறாங்க ஆஹ் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி தொறக்கும் நேரம் வந்து விட்டது அதற்கான ஸ்கூல் ஹ் பள்ளி போறதுக்கான பையிகள் மற்ற பொருட்கள் புத்தகங்கள் எல்லா வாங்கியாச்சா
வாங்கியாச்சு இப்ப வந்து நம்ம அஹ் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி தானே எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கு
அஹ் அஹ்
கூட்டிட்டு போயி எல்லா பொருட்களும் வாங்கியாச்சு
சரி தோழி உங்க கணவர் எங்க வேலை பார்க்கிறார் அஹ் உடம்பு உடல்நலம் இடையில் சரியில்லை என்று சொன்னீர்கள் இப்பொழுது தேவலாமா
அஹ் இப்போது சரியாகி விட்டது இப்ப குழந்தைகள் பத்தி நீங்க சொன்னீங்கள்ள இப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற துக்கு முன்னாடி நம்ம எ என்ன மாரியான விஷயத்தலல்லாம் கொஞ்சோ கவனம் செலுத்தலாம் அப்டின்னு பேசலாமா
ஆஹ் கண்டிப்பாக தோழி இப்ப வந்து குழந்தைய வந்து படிக்கிறப்போ இப்ப எந்த மாதிரியான விஷயங்கள்லா நீங்க கேக்குறீங்க
இப்ப விடுமுறை காலம் முடிஞ்சு இப்ப ஒரு ரெண்டு மாதோ இடைவெளி ல வீட்ல இருந்திருக்காங்க அவுங்களோட ஆஹ் உடல் ஆரோக்கியமு சரி இப்ப திடீர்னு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனோன ஒரு நம்ம உடல்லே வந்து ஒரு சில நேரத் த்துல ஏத்துக்காது எதையுமே புதுசா
ஆஹ் ஆஹ்
அப்டி இருக்குறப்ப இப்ப சின்ன புள்ளைங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்ச்சாங்க உம்
சரி தோழி இப்ப குழந்தைங்கள வந்து விடுமுறை காலத்துல வர காலத்துல அவங்கள வந்து வந்து ஆஹ் அந்த தொலைக்காட்சிய இல்லயா தொலைக்காட்சியோ இந்த செல்போன்களையோ நம்ம பார்ப்பதற்கு அனுமதிய வந்து குறைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்ப சில குழந்தைகள் வந்து அதுலயே மூழ்கி விடுகிறார்கள் ஆ நம்ம வந்து இந்த செல்போன்ல வந்து அந்த ரீல்ஸ் மோகமா இருக்கட்டு அது அதிகமா பாக்குறதுனால குழந்தைகள் வந்து இந்த விளையாடு விளையாட்டு அப்டிங்கிறதே இல்லாம போயிடுது விளையாடுதுங்றதே இல்லாம போயிடுது குழந்தைகளோட மற்ற குழந்தைகளோட ஒன்றிணைந்து விளையாடுறது ஓடி விளையாடுறது வந்து உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதே நேரத்துல ஆஹ் இந்த ஓவிய வகுப்புன்னு சொல்லுவாங்க அந்த டிராயிங் கிளாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த அபாகஸ் அப்டின்லா சொல்றாங்க இல்லையா அது எதுலையாவது ஒன்னு வந்து நம்ம வந்து அவுங்கள சேத்து விட்டுட்டு அவுங்ளோட ம அதுல நம்ம அவுங்கள பழக சொன்னோம்னா அது வந்து அவுங்களுக்கு வந்து மனசும் நல்ல வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும் பல விஷயங்கள அவுங்களால யோசிச்சு முடிவெடுக்கறதுக்கு அது நல்லாருக்கும் அந்த ஒழுக்கமா வளர்றதுக்கு அதுவும் ஒரு ஒரு இடத்துல நம்ம போய் சேத்து அவுங்கள படிக்க வைக்கும் போது அந்த ஒழுக்கமான அந்த எக்கு பே சொல்றாங்கள் ல்லயா அந் இதுவும் அவுங்களுக்கு கொழந்தைகளுக்கு வரும் அதே நம்ம வந்து வே மொபைல் பாக்குறதா இருக்கட்டு இது அந்த தொலைக்காட்சிய பாத்துக்கிட்டு அந்த அஹ் கார்ட்டூன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பாக்குறது வந்து அவுங்கள வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவுங்கள வேற எந்த வேலையும் செய்ய விடாம வேற எந்த யோசனையும் பண்ண விட விடாம இருக்கும் அதே நம்ம இது மாதிரி பல நிகழ்வுகள்ல அவுங்கள வந்து பழக்கப்படுத்தணும் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது பல வி புது புது விஷயங்கல நம்ம வர்ண படுத்தி காமிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணுனம்னா அவுங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது புதுசா என்னன்னு அவுங்களோட மனசு வந்து யோசிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வழிவகை பண்ணி குடுத்த மாதிரி இருக்கும் இதப் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
நீங்க சொல்றது சரிதான் ஆனா வந்து இந்த மாரி கோச்சிங் கிளாஸ்ஸு இது மாரி போறதுக்காகான ஒரு வயசு இருக்கு இப்ப நம்ம எங்க வீட்டு பசங்கல்லா வந்து ரொம்ப சின்ன புள்ளைங்க இப்பதா ஒரு பையனுக்கு எட்டு வயசு ஆகுது ஒரு பையனுக்கு அஞ்சு வயசு ஆகுது அப்டி இருக்குறப்ப இவன வந்து த நியா அப் பள்ளிக்கொடத்துக்கு அனுப்புறாந்தா ஆ வேணு இல்ல ஆட்டோலயே அனுப்பி விடலா இல்லனா நம்மளே கூட்டிட்டு போய் விட்றா மாரி இருக் க்க ஆ ரெண்டாவது பாத்தீங்னா இப் இப்ப வெயில் காலொ அதிகமா இருக்குல்ல வெயில் அதிகமா இருக் றதுனால இந்த மாரி வயசு புள்ளைங்கள வெளியில அனுப்புறது கொஞ்சொ பயமாதா இருக்கு ஆனாலு நீங்க சொல்ற இந்த கோச்சிங் கிளாஸ் இது மாரி ஆஹ அதிகமான ஒரு பயிற்சி வகுப்புகள்லா புள்ளைங்க கத்துக்கிறது வந்து அதுகளுக்கு வந்து ரொம்ப ந நன்மைய தா தரக்கூடியதா ஒரு ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலு இந்த ஒரு மாச காலத் ம்
வெயில் காலத்துல நம்ம அனுப்ப வேணா அஹ் மாலை வேலைல ஒரு ஒரு மணி நேரம் ப அந்த ஓவிய பயிற்சி அது மாதிரி போனா அவுங்க மனதிற்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு
ஆமா ஆஹ் சாயந்திர மாலை வகுப்புகள் இது மாரி கூட நீங்க சொல்றது நல்ல யோசனையா இருக்கு இப்ப ஸ்கூல் தொறக்கற நேரமு நெருங்கிடுச்சு அஹ் இப்ப வெயில் காலங்கறதுனால நம்ப வீட் ட்ல இருக்றப்ப பாத்து பாத்து பிள்ளைங்களுக்கு செய்வோ கரெக்டா அந்த நேர தண்ணி குடிக்க குடுப்போ ஒரு உடலுக்கு குளிர்ச்சி தர அ விஷயங்கள் நம்ம வீட்லயே சரி பண்ணி தவர்த்துட்டு தருவோ ஆனா பள்ளிக்கூடன்னு அனுப் பிட்டோ அப்டின்னா அவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூட இருக்குற எட வந்து ஒரு காற்றோட்டமான எடமா இருக்கானு முன் னாடி நம்ம தெரிஞ்சுக்கணு இ இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல இப்ப ரொம்ப வெயில் அதிகமாகுன் சொல்லி ருக்காங்கல அதனால சொல்ற
ஆமா ஆமாம் தோழி வேற என்னென்ன உணவு முறைகளில் என்னென்ன குடுக்குறீங்க கொழந்தைகளுக்கு அ வே ஆ உடல் ஆரோக்கியத்துக்காக என்னன்ன குடுக்குறீங்க
உறவு முறைகள்னு பாத்திங்கனா சிறுதானிய கஞ்சிகள் வந்து ஆ தெனமு ஒரு கஞ்சி அது மாதிரி நா குடுத்துருவ அது எப்டியாவது குடிக்க வெச்சிருவ நம்ம சின்ன புள்ளையா இருக்கிறப்ப இந்த ஆஸராகி கூழ்லா குடுத்து பழகிருப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஆறு மாச வ கொழந்தைகளுக்கு ஆனா அந்த உணவே வந்து இப்ப நம்ம குடுக்குறப்ப அந்த புள்ளைங்க சாப்ட மறுக்குறாங்க அது அவங்களுக்கு பிடிக்காம போய்டுது ஆனாலு எதாவது ஒரு உணவோட சேர்த்து நம்ப குடுக்கணு அதாவது டெய்லியு எதோ ஒரு சிறுதானியம் அவங்களுக்கு உணவுல சேர்க்கணு அப்டிங்கறது என்னோட ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்கு அதுமாரி நா செஞ்சு குடுத்துருவ இட்லியோடையோ தோசயோடையோ ஏதாவ்து ஒரு அஆ கொழுக்கட்ட மாத்ரியோ இத மாதிரி செஞ்சு அவ் உங்களுக்கு பிடிக்கிற தின்பண்டங்கள் செஞ்சு குடுத்துருவே அதுல வந்து கொஞ்சோ முக்கியத்துவோ குடுப்பே அப்றோ பாத்தீங்னா அ முட்டை வந்து தினமூ உணவுல சேர்த்துக்கலா இஜ் வயசுக்கு தகுந்தாம் மாதிரி அது அதெல்லா வந்து பாத்தீங்னா இப்ப ஆ ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கூ இப்ப திடீர்னு கொழந்தைங்க போகுது அப்டின்னா ஒரு சீசன் மாதிரி அவுங்ளுக் கு ஒரு சளி புடிக்கிறதோ ஒரு ஜொரமோ வரூ கண்டிப்பா வரூ இப்ப இவ்ளோ நாள் வீட்டுக் ள நம்ம வச்சுக்கிட்டு இப்ப திடீர்னு ஸ் ஸ்கூல் அனுப்புறோனு பாத்தீங்னா அந்த ஸ்கூல் போன ஒரு வாரோ கழிச்சு அவுங்களுக் க்கு சளி காய்ச்சல் இது மாரி உடல் உபாதைகள் கண்டிப்பா வரூ
தாக தோழி
அதுக்காக நம்ப என்ன பண்ணணூ அப்டின்னா இப்பய் அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துலேந்து அவுங்களுக்கு உடலுக்கு என்ன ஆரோக்கியோ நோய் எதிர்ப்பு சக்தி எது குடுக்குமோ அத வந்து நம்மளுக்கு குடுத்து நம்ம சாப்பிட குடுத்து நல்லா க கவனமா வச்சுக்கிட்டோ அப்டின்னா இந்த மாரி ஒரு பிரச்சனைகள்லேந்து அவுங்கள காப்பாற்றலா
ப குழந்தைங்களுக்கு முட்டையே குடுக்குறீங்க இல்லையா வாரத்துக்கு தினமுமே குடுப்பீங்களா இல்ல வாரத்துக்கு மூணு நாள் இல்ல ஐந்து நாள் அது மாரி இது மாரி குடு குடுப்பீங்களா
ஆ வ டே தினமும் ஒரு முட்ட சாப்பிடுறது ரொம்ப நல்லதுதா சொல்றாங்க இப்ப அதாவ்து மஞ்சள் கருகு கரு மட்டூ அதிகோ சாப்பிட மாட்டாங்க அது மட்டூ ஒதுக்கிட்டு ஆ வெள்ளக்கருவு மட்டூ சாப்பிடுவாங்க ஏம்ப் பிள்ளைங்க ஆனா ஆம் அ மஞ்சள் கருனு பாத்தீங்கன்னா தோ ச முட்ட தோச இது மாரி செஞ்சு குடுக்குறப்போ அதையூ சேத்து நம்ப குடுத்துறோமில்லையா அதுவ சாப் ட்ருவாங்க மத்த நேரத்துல வெள்ள கரு மட் டுந்தா சாப்டுவாங்க
இதே பரச்சனைதா தோழி எங்கொழந்தையூ வெள்ளை கரு மட்டுந்தான் சாப்பிடுகிறது மஞ்சள் கரு வந்து கொஞ்ச கூட அவ சாப்பிட்றதே இல்ல அதே வந்து நம்மம் ஆம்லேட் அது மாத்ரி போட்டு குடுத்தோம்னா அதுல சாப்பிடுறாங்க ஆனா இப்போ இருக் குழந்தைகளுக்குச் சிறிய குழந்தைகளுக்கு அந்த மஞ்சள் கருவில் தான் சத்து அதிகம் இருக்கு அப்டின்னு சொல்வாங்க ஏன்னா அதுலதா அந்த புரத சத்துங்கறது இருக்கு வெள்ளை கருவுல அது வே வ் உடம்பு வந்து வெயிட் லாஸ் அந்த எடை குறைப்புலாம் பண்றாங்கல்லையா அவங்கதா அந்த வெள்ளை கருவ அதிக சாப்ப டுவாங்க சிறு குழந்தைகள் தாராளமாக மஞ்சள் கருவை சாப்பிடலாம் அதுல புரத சொத்து அதிகம் இருக்கு ஆனா என் குழந்தை அதை தொடர்றதே கிடையாது
கண்டிப்பா எல்லாரு வீட்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஆஹ் முட்டையில பாத்தீங்கன்னா மஞ்சள் கரு அது என்னமோ அவங்களுக்கு அந்த சுவை வந்து புடிக்காம போயிடுதோ என்னமோ தெரியல அதனால கூட இருக்கலாம் நம்ம வந்து வேற ஏதாவது உணவோட சேர்த்து குடுக்க முடிஞ்சா குடுக்கலாம் இல்லைன்னா முட்டைக்கு பதல்லா பால் அதிகமா குடிச்சாங்கன்னா அதுக்கு உள்ள பிரதசத்து வந்து இது சரி பண்ணிடு சரியாகிடும் ரெண்டுமே கலந்து சமமா குடுக்கறதுனால
ஆமா இங்க வந்து என் குழந்தையும் சாப்பாடே சாப்பிடுறது இல்ல ஆஹ் வெறும் பால் மட்டும்தா குடிச்சிட்டு இருக் இருக்காங்க அதுல என்ன வெறும் பால் மட்டும் குடிக் இருக்கிறதுனால என்ன சத்து இருக்கு என்னன்னு தெரியல அஹ் பாப்போம் தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி தோழி